ஒ ஹலோ ஹலோ வணக்கொ தோழி எப்டி இருக் கீங நீங
க நீங்க எப்டி இர்க்கீங
அ ரொம்ப நல்லார்க்கேங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டன்
சேர் செரி என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப் டாச்சுங்க என்ன பண்ணிட்
சும்மாதா இருக்கே
செரி செரி செரி இன்னைக்கு பொழுது உங்களுக்கு எப்டி ரொம்ப ஹாப்பியா போச்சா
அ ரொம்ப ஹாப்பியா போச்சு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு
செரி செரி ரொம்ப சந்தோஷ் ம் இந்த மாரி எல்லா பொழுதும் எல்லா நாளும் இதே மாரி இருக் க்க வாழ்த்துக்கள்
உங்களுக்கு எப்டி போச்சு
இலோ கேக் க்குதுங்ளா தொழி ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி
தோழி இப்ப உங்க வாய்ஸு ரொம்ப நல்லாவே கேக்குது தோழி
ஆ செரி சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி உங்களுக்கு எப்டி இந்த சினிமாலாம் பாக்க பிடிக்குமா தோழி
சினிமா பக்க புடிக்கூ ஆ பாக் பிடிக்கும் தொழி சீரியல்ஸ்ல்லாம் பாார்ப்பே சீரியல்ல்லா பாார்ப்பே விஜய் டிவி ச சீரியல்ஸ்லாம் பாப்பே
விஜய் டிவி சீரியல்லா ரொம்ப பிடிக்
ஆ ரொம்ப புடிக்கூ அது குறிப்பட்ட சீரியல் தா பாப் ப்பே எல்லல்லாம் பார்க்க மாட்டே அதுக்கப்புறோ சன் டிவில ஒரே ஒரு சீரியல் பா்பே பா
என்ன ஒரே ஒரு சீரியல் ஓக்
சன் டிவில வந்து எதிர் நீச்சல் பார்ப்பே
ஐய்ய குதிர்நீச்சல் வந்து நான் அந்த ஃபஸ்ட் வல் இருந்தார் இல்லையா
ஆமா அது வரைக்கூ பாத்தீங்களா
ஆமா அது இருக்கிற வரையும் கொஞ்சோ நா ஃபுல்லு பார்க்க மாட்டே பட் அப்பப்போ ப்ரோமோ அது அந்த நல்லா இருக்கச அதுக்கு அந்த கேரக்டருக்கு கரெக்ட் கரெக்டாக சூட்டான மாரி நா ஃபீல் பண்ணுறே கரெக்டா பேர் வந்து
குணசேக ற தான
குணசேகரன் லா அவரு பேசுறது ஆமா பேசுகறது மத்தவங்களுக்கு காமெடிய இருக்க ஆனால் வெரப்பாக பேசுறது தான் இருக்கிறதுே செம காமெடின்னு நான் நெனைக்கிறே அது ஆமா ரொம்ப கோவமா ஸ்ட்ரிக்டாக பேசுவார் டைலாக்கு ஆம ஆமா
அதுக்கப்புறோம ஏன் அது பாப்பேன்னா யாரு
அந்த மூணாவது கோசிஸ்டர் இருப்பாங்களே
ஆமா
அவுங்க அவங்களளுக்கு இவுங்களுக்கும் நல்ல சிங்க் ஆகும் இந்த காமெடில சொல்றே அந்த பேச்சுவார்த் த
ஆ அது ஏ ந நான் ஏன் பாக்க ஆரம்பிச்சே நந்தினி நந்தினி ய மா நான் ஏன் பாக்க ஆரம்பிச்சலா அதது வந் உமன்ஸ் எம்பவர்மெண்டட் பத் வரு பொண்ணுங்களுக்காக போராடுவாங்க
நா உமன் சேம்பர் விட பை ஆ பட் கண்டினியூஸா பாாரப்பேன்னா கண்டிப்பா பார்க்கா மாட்டே எப்போயாச்சும் ஒருதடவ பார்ப்பே அவ்வளோதா ம்
அதுக்கப்புறமா விஜய் டிவில வந்து ஐயனார் துணை பாார்பப்பே அதுக்கப்புறமா அழக அழகுன்னு இப்ப புதுசா வந்துருக்கு அந்த சீரியல் அதது பாப்ப அந்த அழகிய அழகுல அதேதா அந்த பொண்ணு வந்து போராடுறாங்க ஹலோ தோழி ஹலோ கேக்குதா ஆ கேக்குது தோழி உங்க நெட்டு கொஞ்சோ
தோ தோழி நா உ நீங்க பேசுறது தா தோழிஎனக்கு விட்டு விட்டு கேட்குது
அப்டியா நா பேசுறது வி ட்டுவிட்டு கேக்குத்
ஆமா ஆமா இப்ப க்ளியரா கேக்குது ஆஹ் இப்ப கொழ கேக்குது அதுக்கப்றொ இதா இருக்கு ஆமா தோழி அந்த சீரியல்ல உங்களுக்கு என் என்னா பிடிக்கு தோழி இதுல வந்து வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்ஸ் சொன்னிங்க ஆமா கரெக்ட் டெ இப்ப இந்த விஜய் டிவில எப்டி அது நா பாத்ததில்ல அது எப்டி ஒரு ஃபேம்லிஸ்
விஜய் டிவில வந்து ஐயனார் துண் ஐயனார் துணை பாப்ப அழகே அழகு பாப்ப அழகே அழகு வந்து உமன் எம்பைர்முன் தா அதுவு
ஓ
ஐயனார் துணை வந்து எப்புட்னா ஒரு ஃபேம்லில வந்து ஆம்பளைங்களே இல் ஆம்பளைங்க மட்டுதா பொம்பளைங்களே இல்ல அந்த வீட்ல ஒரு பொம்பள வந்து அந்த வீட எப்டி வந்து பாத்துக்குறாங்கன் சொல்ட்டு ஆ அந்த கத ந
இது அப்டியே அந்த வானத்தை போல கத மாரி இல்ல
இல்ல இல்ல இது வேற கத
ஓ ஓகே இல்ல அதுலயு அப்படிதா எல்லா ஜென்ஸ் இருப்பாங்க ஒரு மீனா வருவால்ல அந்த மாரி அதா அந்த விஜயகாந்த் பிரபுதேவ் வா
மாமாமா அந்தே படோ
ஆமா ஃபுல்லு ஜென்சா இருப்
ஆஹ் அந்தப்பா அந் ந்த மாரி இல்ல இது வேறே கர்
ஆ ஓகே ஓகே ஆஹ்
ரெண்டு தா பாப்பெ மூனு சீரியல் பாப்பே அதுக்கமா படம் பாப்பே
ஆஹ் நீங்க சொல்றத பாத்தா அந்த ஜென்ஸ்ஸெல்லா கொஞ்சொ காமெடியா இருக்குன் நா நெனைக்கிறே
ஆமா ஆமா காம்டியாதா இருக்கூ
ஆஹ்
உம் அதுக்கப்றோ படம் பாப் பே
ம் உங்களுக்கு எப்டி வந்து சீரியெல்லா அழ வெக்கிற மாரி சீரியல் நல்லா சிரிக்க வெக்கிற மாரி சீரியல் ச்
இல்ல எந்த சீரியல் வந்து ரொம்ப நல்லா ந டி நல்லா போயிட்ருக்கோ அந்த சீரியல் பாப்பே எந்த சீரியல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சோ அது பாக் க மட்டே ஏனா அதுல கம்மி ரேட்டிங்ஸ் தான இருக்கு ரேட்டிங்ஸ் வச்சு பாப்பே சீரியல்
ஓ சேர் செரி நல்ல விஷ்யோ நல்ல வி
அதுக்கப்றோ ம் படம் பாப்பே து இருக்கு ரொமான்ஸ் பட பாப்பே அப்மா சோகமான படோ பாப்பே ஃப சண்ட போற பட எல்லா புடிக்காது அந்த மாரி செலக்ட் டெட் தா பாப்பே
எனக்கு படம் பாக்கறப்ப ஜாலியா வந்து அரட்ட அடிச்சிட்டே படம் பாக்க புடிக் கு அதுலேயே முழ்காம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட த கைகய் கைய அடிச்சு
ஆமா
கொஞ்சோ நல்லா ஃபன் பண்ணிட்டு பாக்கறது பிடிக்கு ஆனா சில பேரு பக்கத்தில உக்காந்து அமைதியா இருந்தாங்கனா எனக்கு ரொம்ப டென்ஷ் டனாயிடு ஏனா அது கூடவே அப்டியே முழ்காம கொஞ்சோ அப்டியே ஆ ரிலாக்ஸா அப்டி ஹாப் பியா போனா நல்லாருக் கு ஆனா ரொம்ப எமோஷ்னல்ஸ் சீனா நா அழுந்துருவே வு இப்ப சினமா தேட்டர்லியே ஆ
நீங்க உங்க ஊர்ல என்னென்ன பேமஸ்
எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கனா ஏலகிரி மல ரொம்ப பேமஸ் ஏலகிரி பேமஸ் அதுக் கப்புறோ பாத்தீங்கனா ஜலக்காமர இப்போ எப்டி ஊட்டி கொடைக்கானல் மாரி ஏலகிரி எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அ ஊட்டி ரேஞ்சுக் பாத்தீங்கனா எங்க ஏலகிரி தா நெனச்சா நாங்க அ ஃபேமிலியோட போனத விட ட நா என் ஃபிரெண்ட்ஸோட வந்து ந்து நெறய போயிருக்கே திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இல்ல ஏ சுத்தி பாக்கலானாலு டக்ன்னு நாங்க போற ஸ்பாட் எதுனா ஏலகிரி, ஜலகாமர ஜலகாமர வந்து ஃபால்ஸ் மாரி இருக் கு அங் எப் இப்பல்லா தண்ணி வருது
ஆ
தண்ணி வருதுன்னு அங்க தண்ணி வர இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே நாங்க மொதொ ஆளா போய் நிப்போ
சேரி சேரி
ம் எங்களுக்கு போக தண்ணில்லாம போக பிடிக் கு ஆனா நாங்க போன அந்த ஏலகிரி மலைக்கு இப்போ இருக்கிற ஏலகிரி மலை நல்ல டோட்டலா இப்டி டிஃப்ரெண்ட்டு நரதி ய புது இந்த கேம்ஸ் பாட்லா கொண்டு வந்திரு க்காங்க அப்புறோ அந்த அரண்மனை மாரி எல்லா கொண்டுந்து இரு க்காங்க பே பேர்ட் சேன்சுரிலா கொண்டு வந்திருக்காங்க நாங்க இருந்த ஆனா எல்லாமே அப்டியே சும்மா ஒரு ஒரு தடவு போனா பேர்த் செஞ்சுரி பார்த்துட்டு வந்தேன் ஒரு தடவ போனா போட் டர்ஃப் போய்ட்டு வருவோ
ஆ
அங்கே தீம் பார்க்ல இருந்து எல்லாமே வந்திரு
ஓகே ஓகே
எனக்கு அதெல்லா விட அந்த மல ஏர்றதுக்கு முன்னாடி அப்டியே ஜில் ஜில் ஜில் ஜில் காத்து வரு இல்லயா அது எனக்கு ரொம்ப புடிக்கு
சேரி தோழி
ம் அப்புறோந் தோழி நீங்க அந்த மாரி மவுண்டெய்ன்கெல்லா போயிருக்கீங்ளா நீங்க எப்டி ஃபீல் பண்ணிரு
நா போயிருக்கேன் எனக்கு எல்லாமே புடு ட்ராவல் பண்ணுனா எனக்கு புடிக்கு
ம் டிராவல் பண்ணா நெறய எக்ஸ் எக்ஸ்போஷர் ஆகணு நா அ பண்ண ஆசயா ஆ ஓ கி இதுவரை போயிருக்கீங்க நீங்க ஏ இந்த எடோ நா போனா நல்லா னக்குன்னு பீல் பண்ற எடோ எந்த ஊரு
ஊருல்லா இல்ல ஃபர்ஸ்ட் வீட்ட விட்டு பைகே எடுத்துட்டு போயிர்ணு அதா மொதல் குறிக்கோள்
ப அ தோழி நீங்க டூ வீலர் ஓட்டி வீங்களா நல்ல விஷ் யே தோழி எனக்கு ஓ ஓட்டுவே ஆனா நா ஓட்டுறப்ப யாரு ரோட் ல இருக்க
நீங்க பயப்படாதீங்க தைரியமா ஓ ட்டுங்க
ம் ஓட்டுவே தோழி கோ அதுதா உன்னு கொஞ்சோ டச்சு விட்டு போச் சு பத்துரமாண்ட ப்ராக்டிஸில இருந்தா வந்துருன் நெனை
ஆமா தோழி வரு வரு
நா இங்க வந்து பாத்தீங்ன்னா எங்க ஊர்ல ஊ ட்டி அப்புறோ மருதமலை தா கோயம்பு த்தூரு அ இது ரொம்ப ஃபேமஸ்ஸு தோழி நல்லா இருக்கோங்க
ம்
பொள்ளாச்சி காத்து நல்லா
ஆமா ஆமா ஊட்டினாலே நல்லா காத்துருக்குமே இந்த மாசோ நல்லாதாருக்கு
ஆமாமா நல்ல மரோ செடி கொடி எல்லா மே இருக்குங்க ம்மா நல்லாருக்கு
சேரி தோழி சேரி தோழி
சேரி தோழி அப்புறோ உங்களுக்கு இதுல பஸ்லல்லா பயணம் பண்ண பிடி
ஆ இப்ப ரொம்ப புடிக்கு தோழி பஸ் ஸ்ல ட்ரெய்ன்ல அதாய் வெள்ள போனு நல்லா சுத்தப் புடிக்கு
ஆமா எனக்கு வந்து அ அ ப வேடிக்கை பாத்துட்டு போறது ரொம்ப புடிக்கு அது பஸ்ஸா இருந்தாலு செரி ட்ரெய்னா இருந்தாலு செரி ஆனா வேடிக்க பாக்க பிடிக் கு ஆனா அந்த டிராவலிங்ல என்னால செல்ஃபோன் பாக்க எனக் பிடிக்காது ஏன்னா எனக்கு தல வலிக்கு அதுவரையு நார்மலா இருந்தா கூட நா சும்மா பாத்தனா கூட ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நிமிஷ பித்தன எனக்கு ஒரு மாரி தல சுத் தற மாரி இருக்கு அ வராத தலவலி கூட வந்த மா
ஆ ஆமா தோழி
ஓ இது ஒருவேள எனக்கு தா அப்டி இருக்கோனு நெனச்ச மிக்க நன்றி தோழி மிக்க நன்றி நன்றி தோழி நன்றி தோழி